ஓ வணக்கம் ஹலோ தோழி ஹலோ தோழி கேக்குதா ஆ ஹலோ வணக்கம் தோழி கேக்குதா
ஆ சொல்லுங்
ம் சொல்லுங் அ சாப்ட்டீங்களா தோழி ஒன்னுமே கேக்கல ஹலோ ஹலோ தோழி இனிப்
நா முதல் பத்தி பேச இருந்த அதாவது ஆ பள்ளிகள்ல கட்டணம் வசுலிக் அது பத்
ம்
நம்ம பேசிருந்த இந்த அழை
ஆ பேஸ்லா தோழி இப்ப பாத்தீங்கன்னா தனியார் பள்ளி க்கும் தனியார் பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு உள்ள வித்தியாசொ பாத்தீங்கன்னாக்கா நா சொன்ன ம் போன இணைப்புல சொன்ன மாரி ஆங்கிலம் வந்து சரளமாக பேசுறாங்க இன்னொன்னு ஆ த தனியார் பள்ளியில படிக்கிற புள்ளைங்களோட பாக்கும் போ க அரசு பள்ளியில படிக்கிற புள்ளைங்களோட பாக்கும்போது கல்வி திறனு தனியார் பள்ளியில உள்ள பா பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்டின்னு நா நெனக்கிற ஆ இதுல வந்து பாத்தீங்க அப் டின்னா ஆனா அரஸ் சு பள்ளியில வேல பாக்குற ஆசிரியர்களோட மதிப்பிடும் போது தனியார் பள்ளியில உள்ள பணி பள்ளியில வந்து வேல பாக்குற ஆசிரியர்களோட ம் ங ஆ படிப்பு வந்து மிகவும் குறைவானது அப்டின் நா நெனக்கிற ஏன்னு பாத்தீங்கன்னா ஆ அரசு பள்ளியில வேல பாக்குற ஆசிரியர்கள வந்து எப்டி தேர்ந்தெடுப்பாங்க அப்டின் பாத்தீங்கன்னா அவ்ங்களுக்குன்னு வந்து ஆ பி எட் முடிச்சிருக்கொணு இன்னொன்னு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணு பி எட் முடிச்சிருக்கணு அதுக்கப்பறொ எம் எட் அப்டின் நறைய டிகிரி வந்து முடிச்சிருக்கொணு அப்டிம்பாங்க இன்னொன்னு அரசுக்கு என்ன ஆசிரிய தகுதி தேர்வு அப்டிங்கிற ஒன்னு தேர்வு வந்து எழுதி திட்டுதா அவ்ங்க வந்து த க அரசு பள்ளியில ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சுட்டு வராங்க இதே நீங்க வந்து தனியார் பள்ளிகள எடுக்கும்போது தனியார் பள்ளியில வேல பாக்குற ஒரு ஆசிரியர் வந்து சாதாரணமா ஒரு ஒரு டிகிரி முடிச்சவங்களா இருப்பாங்க இல்லன்னா வ அத விட கொஞ்சொ மேல பாத்தோ அப்டின்னாக்கா ஜ ஒரு பி எட் மட்டுந்தா முடிச்ச ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அதுக்கு மேல படிச்சவங்களு இருப்பாங்க நா இல்லன் சொல்லல இருந்தாலு நீங்க அந்த ஒ ஒன்னாவ்துலர்ந்து ஐந்தாம் வகுப்பு வரையு படிக்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வகுப் பெடுக்குற ஆசிரியர் பாத்தா இந்த இந்த மாதிரியான படிப்பு முடிச்சவங்களதா இருப்பாங்க அவ்ங்களால வந்து ஒரு கொழந்தைக்கு வந்து நல்ல கல்விய குடுக்க முடியு அப்டிங்கிறப்ப ஏன் கு அரசு பள்ளியில வேல பாக்குற ஆசிரியர்களால குடுக்க முடிய்ல தோழி
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப நீங்க பேசுற த்தீங்க அப்டின்னாக்கா உண்மையான ஒரு அவ் ந உண்மையா நடக்கக்கூடிய விஷயத்த தா இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க
ம்
அது ஒரு பாசிபல் லீவு இல்லப்பா அப்போ எடுத்து சுலமா கலைப்பு கிடையாது ஏன்னா அவுங்க வந்து
ஆமாம்
அதுக்கா நாங்க கல்வி ஸ்சா அதுக்கான ஒரு எக்
ம்
செயல்பாட தாண்டிதா உங்களுக்கு ஒரு அந்த ஒரு த-தகுதியே அவுங்க தராங்க.
எங்கம்மா
இதுமாதிரி ப்ப அரசிப் பள்ளிக்கும் ஆம் போ மற்ற தனியார் பள்ளிக்கும் உள்ள வித்தியாசோம் அப்டிங்கும் கண்டிப்பா தனியார் பள்ளியில நல்லாவே இருக்கு அ கல்வி தகுதி இதுவே நீங்க அரசுபிரியர் சேத்துட்டிங்க ஏன்னா நிச்சயமா வந்து நல்லா இருக்க அப்டின்னா கண்டிப்பா இல்லன்னு தா நா சொல்லுவே ஏன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பள்ளைகளுக்கும் இடேய நறைய வேறுபாடுகள் இருக்கு அவுங்களுடைய கல்வி தகுதி அது கட்டாலும் அல்லது வந்து அவர்களுட செயல்பாடுகளாக ஒரு மொரு ஒரு உணவு சாப்புடுவதிலேருந்து அ உள்ள செயல்பாடுகளில நீங்க பாத்தீங்ன்னா அரசி பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் உள்ள வித்தியாசங்கள் பாத்தீங்ன்னா நறையவே வேறுபட்ருக்கும் ஏனா அவுங்க வந்து எப்பிடி சாப்புர்றாங்க எப்புடி வந்து அவுங்க ப்ப-பாத்ரூம் ஆனா போறங்க அப்டின் பொ பாரனக்கும்பொழுது அவுங்க எப்புடி போறாங்க எப்புடி வராங்க அப்டின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்த அங்க முதலிலேருந்தே அவுங்க வந்து கற்றுத்தராங்க அதாவது ஆரம்ப காலத்திலேருந்தே அவுங்களுக்கு முழுமையாக கற்றுத்தராங்க சாப்புட திருமடி எப்பிடி கை கழுவுணு எப்பிடி சாப்புடணு மேல எப்புடி டவல் போட்டு உட்காந்து சாப்புடணு சாப்ட்ட உடனே எப்புடி மூடி வெக்கணு மீண்டும் எப்டி கை கழுவுணு அப்டின்ற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷ்யத்தையுமே நம்ம தனியார் பள்ளியில வந்து பார்த்து சொல்லி தராங்க ஆனா இந்த அரசு பள்ளியில அப்டி பாக்கறாங்களா அப்டின்னா நிச்சயமா இல்லேன் தா தோழி நா சொல்லுவே ஏனா இப்ப கொழந்தைகள வந்து அப்போ ஒரு ஒரு ஒரு வகுப்பறையில் பாத்தீங்க அப்டின்னா ஒரு முப்பது கொழந்தைகள் இருக்காங்கன்னா முப்பது கொழந்தைகளுக்கும் அந் ஆசிரியர்கள் வந்து பாவம் எடுத்துட்டு அப்டியே அவுங்க போய்ர்றாங்க இதுதா வந்து கா ப்பு அப்புடி வந்து தங்களுடைய அரசு பள்ளிகளை இல்லனா நிச்சயமா இந்த நடக்குது வந்து அவுங்க வந்து வர்றது கிளாஸ் எடுத்துட்டு போயிர்றது இப்புடிதா போயிட்டு இருக்காங்க நா எல்லா ஆசிரியர்களையும் நா சொல்லல ஆங் ஒரு சில ஆசிரியர்கள் தா நல்ல ஆசிரியர்களா இருக்குறாங்க கொழந்தைங்களுக்கு பாடோ முக்கியம் அப்டின்னு சொல்லி் கொடுக்கக்கூடிய அளவு கு ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க இது நறைய ஆசிரியர்கள் பாத்தாங்க அக்கா வரோ ஏதோ அவுங்களுக்கு ஏதோ சொல்லி தரோ நம்ம போறோ அப்டின்ற ரிதா இருக்குறங்க இதனால் இப்ப தா இவனுக்கு இப்பா பே பேயிருவா அதாவது தனியார் பள்ளிகளுக்கே போவாங்க அப்டின்னு நா நெனைக்கிறே தோழி அதாவது பெற்றோர்கள் வந்து அ கொழந்தைக்கு கல்வி வேணும் அப்டின் சொல்ற பட்சத்துலதா நம்ம யோசிக்கிறோ முடியாத சூழ் யால தா அதா நம்ம வந்து அரசு பள்ளிய தேடி போறோ ஆனா அரசு பள்ளில அந்த அளவுக்கு கல்வி தகுதி இருக்கா அப்டின்றப்ப அது பெரிய கேள்விக்குறியாதா தோழி இருக்கு
ம் கண்டிப்பா தோழி
கண்டிப்பா சொல்றாங்க அப்டின்னு நா சொல்ல வல்ல அதே புண்ணியத்துல எல்லா ஆசிரியர்கள் சொல்லுங்க இது மாதிரி சொல்லி தராம இருக்காங்க அப்டின்னும் சொல்லல்ல ஆனா நிறைய ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து சம்பளம் அதிகம் வாங்கறாங்க சம்பளம் அவர்களை பாத்தீங்கனாக்க ஒரு லட்சம் ரூவா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க நீங்க ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பிள்ளைங்களிடம் ஆவ் என்னோட டிபன் பாக்ஸ்
ம்
தட்ட கழுவு என்ன கால அமிக்கி விடு கை அப்படினு இருக்க கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ண உன்னால படிக்க முடியல நா பணம் கட்டுறே நீ படி உங்க அப்பா நான் பேசுறேன் நீ போயி படி அப்படின்னு சொல்ல கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களும் இருக்காங்க அதனால இத வந்து அ அ அ இந்த அரசாங்கம் இனி வந்து தனி கவனம் எடுத்து ஏன் இது அதாவது தனியார் பள்ளில வாங்கக்கூடிய அந்த ரிசல்ட் ஆனது இப்பொழுது நடந்த இந்த டென்த் ரிசல்ட் எடுத்துக்கோங்க தனியார் பள்ளிலதான் முதலிடம் வந்திருக்காங்க அவுங்களால கொடுக்க கொடுக்க முடிஞ்சத ஏன் அரசு பள்ளி பள்ளியில படிக்கறக்கூடிய ஆசிரியர்களால் கொடுக்க முடியல அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளுடைய ஆ அரசு அதிகாரிகளுக்கு தெரிய வந்து தெரிய வரணும் அவங்க இது வந்து ஆலோஸ்டிக் அப்பதா அனைத்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி படிக்குறாங்க அப்படின்றத காட்டிலு நல்ல கல்வித்திறன் கிடைக்குது அதாவது அந்த காலத்துல படிச்ச ஒன்னாம் வகுப்புல உள்ள கல்வித்தரன் இந்த காலத்துல படிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப் எல்லா பிள்ளைகளுக்கு இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான பெயர் அப்டி தானே தோழி
கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொன்னதே பாத்தீங்க அப்படின்னாக்கா அரசு பள்ளியில வேல பாக்குற ஆசிரியர்கள் வந்து அதிக சம்பள வாங்குறாங்க இதையே தனியார் பள்ளியில எடுக்கு போது தனியார் பள்ளியில வேல பார்க்குற ஆசிரியர்களோட சம்பள அப்டின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மிகவு குறைவாதா இருக்குது இல்லையா அது அப் அப்டி இருக்றப்ப அவுங்க வந்து அஹ் நம்மளோட கொழந்திங்க மேல நல்ல நல்ல படிப்பு வந்து சொல்லி் குடுக்குறாங்க கொழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி் குடுக்குறாங்க ஆஹ் அது மாதிரி ஹ நல்ல விதமாக எப்படி வே பள்ளில எல்லா நல்ல ம நல்ல மாதிரி நடந்துக்றது அந்த மாதிரி வந்து தனியார் பள்ளி எடுக்கு போது நிறைய வந்து நன்மைகள் இருக்கு அப்டின்னு தான் நா சொல்லுவே கொழந்தைங்களுக்கு வந்து நைய நெறைய நல்லதுலா சொல்லி தராங்க அப்டின்னு தா நா சொல்லுவே அவுங்க வந்து கட்டணம் வந்து நம்மள்ட அதிகமா வாங்குறாங்கள வாங்றாங்க தா அதுனால ஆனாலு அவுங்க வந்து நம்ம கொழந்தைங்களு குடுக்ற கல்வி வந்து மிகவும் மேம்பட்ட கல்வி தா அப்டின்னு நான் நெனைக்ற தோழி
அதா ஆமா நீங்க சொல்ற மாதிரி பாதிங்கன கட் டணங்கள் அதிகமா இந்த சாலம் குழந்தைகளுக்கான அந்த கல்வி திறனுக்றது வந்து நிச்சயமா வந்து ஆஹ் அதாவுது ஒரு ஹோம் ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா கூட அத நம்ம நெனைப்போ ஒன்னாம் வகுப் பிள்ளைக்கு என்ன ஹோம் ஒர்க் குடு த்துருவாங்க அப்டின்னா ஆனா அவுங்க அவுங்க என்ன நினைப்பாங்க அப்டின்னா ஒன்னாம் வகுப்பு குழந்தை என்னுடைய கொழந்திய ஒன்னாம் வகுப்புலேயே பத்து திருக்குறள் சொல்லி சொல்லணும் அதுதா வந்து கொழ கொழந்தையோடைய அதாவ்து நம் சின்ன வயசில சொல்லி கொடுக்றதுதா அவங்ளுக் வந்து பிற் பிற்காலங்கள்ள அவுங்ளுக் வந்து ஏறு அப்டிங்கிற மாதிரி பாடசுமையே திண்ணிப்பாங்க நா அதையும் இல்லன் சொல்லல ந தனியார் பள்ளிகள்ல கண்டிப்பாக பாடசு சுமைய கொழந்தைங்கள்ல திணிக்கிறாங்க அதே சமயத் பிள்ளைங்கள வந்துட்டு ஓரளவு நல்ல லல முறையில் கொண்டு வந்துறாங்க ஆனா அது அரசு ரசு பள்ளியில அந்த ஒரு பத்து திருக்குறள் சொல்லி தர வேணா பத்து திருக்குறள் சொல்லி தாங்கனு சொல்லல அதுக்கு அதுக்காக ஒரு அஞ்சு திரு குறளாது கொழந்தைங்ளுக்கு சொல்லி தர்றதுக்கு நீங்க வந்து சொல்லலா அந்த மாரி ஒரு விஷயங்கல்லா படுத்த மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ம்ப வருத்தமான ஒரு செயலா நா நெனைக்கிறே தோழி அது வந்து கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் கொண்டு செல்லணும் கொண்டு சென்னு எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது அவர்கள் முடிவு பண்ணிதான் அதை செயல் படுத்தனும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதாது அம் அ தனியார் பள்ளியில உள்ள ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு வந்து கொழந்தைங்க மேல க கண்ணும் கருத்துமா இருந்து அவுங்க வந்து படிக்கணு அப்படிங்கறிறதுல வந்து அவுங்க ரொம்ப கவனிப்பு எடுத்துக்கறாங்களோ அதே மாரி க அரசு பள்ளி உள்ள ஆசிரியர்களும் அ வந்து ம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணு அப்படிங்கற ஒரு ஒரு இதுல வந்து அவுங்க சொல்லி குடுத்து நல்லபடியா கொழந்திங்கள மேம்பட வைக்கணு தோழி நன்றி தோழி நீங்க இந்த இணைப்பில வந்து மிக முக்கியமான கருத்துக்கள் லா என் கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி தோழி